அலோ
குதுங்ளா
ஆ கேக்குதுங் நீங்க என்ன பண்றீங்க ஹலோ
நானா இப்ப சும்மா வெட்டியா ஒக்காந்துட்ருக்கங்க ஒரே டிப்ரெஷன் மாரி
யா சொல்லுங்க
புரியில ஆ கேக்குதுங்ளா
அ தமிழ் தெரியுல்லே
ஆ தமிழ் தெரியுமே
ஓகே ஓகே இங்லீஷ்ல பேசுனீங்களா அதா கேட்டே இது இதுல தமிழ்ல தா பேசணு அதா
இதுலல்லா இல்லங்க
ஓகே ஓகே சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டேங்க நீங்க சாப்ட்டீங்ளா
நா சாப்ட்டே என்ன சாப்ட்டீங்க
அது வந்து மோர் கொழம்பு
மோர் கொழம்பு இன் இத் இந்த கொழம்பு எதோ ஒரு ஊர்ல ஃபேமஸ்ஸுன் நெனைக்கிறே ஆனா எந்த ஊருன் தெர்ல கேள்விப்பட்ருக்கே
ஆமா இந்த வெயிலுக் வேற வே வழி இல்ல எப்பவ்மே வந்து ஒரே இதுவா
சென்னைங்ளா நீங்க ஆ அப்ப அப்பிடி தா இருக்கு ஏனா நா இப்ப நா ஒர்க் பண்ணிட்ருக்கறத் சென்னைல தா
ஆ
சோ அதனால பாத்தீங்கன்னா எங்க ஊர விட இங்க வந்து ரொம்ப வெய்யல் ஒவ
ம் உங்க ஊர் என்ன ஊரு ஸ்லாங்க் டிஃப்ரெண்டா இருக்கு
நாமக்கல்
நாமக்கல்லா சூப்பர்க சூப்பர்க
உங்களுக்கு தெரியுங்களா
ஆ நா அந்த சைடு எல்லா நா வந்திருக்கே இந்த மாதிரி அ
இல்ல யார கேட்டாலு நாமக்கல் தெரியு நா லா யாருக்குமே நாமக்களே தெரியாது நெனைச்சுட்டுக்கே சென்னையில இருக்கிறவங்களுக்கெல்லா யார கேட்டாலு நாமக்கல்னு கே சொன்னவே ஆ தெரியு தெரியாதா
ம்
அவங்க எனது உங்க ஊருக்கு பக்கத்துலதா கரூர்ல இந்த இதாச்சு பிரச்சனையாச்சு அத்தன பேர் இறந்தாங்களே அப் படிக்குறாங்க எனக்கு கூள்ள நா கூட போய் பாக்கலீங்க அப்டின்னா அவங்க சொல்றாங்க அப்டின்ட்டு
இது வந்து எப்டின்னா நாங்க வந்து ஐப் ப்பன் கோவில் டூரு இந்த மாதிரி டூர் எல்லா அதிகமா நாங்க போவோ
ஐயப்பன் கோயிலுக்குங்களா
ஆமா நா கருத்தஞ்சு வயசுல ஐம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது நான்காவது மூணு வகுப்பு படிக்குமா மூணு வருஷோ மூணு வருஷோ போயிருக்கே ஆ அதுக்கு அப்றோ வந்து வீட்டுல கூட ஃபேமிலி டூர் அந்த மாரி நெறைய இது பண்ணு போது இந்த சைட்லனா ஃபேமஸ் ஆன ஆ அ ஆ கொல்லிமல வந்திருக்கே அந்த கொல்லிமல ஃபால்ஸு அதுக்கத்து அந்த சைடு அப்டியே அதிகமா சுத்துவோ ம் இல்ல அந்த சிவன் கோவில் இருக்குல்லையா அதுக்கு கீழ ஒரு ஃபால்ஸ் மாரி போகும்ல
சிவன் கோயில் எங்க கொல்லிமலையிலயே சொல்றீங்களா
கொல்லிமலையில ஒரு பழகால ஒரு சிவன் கோவில் இருக்கு
எனக்கே தெரில்லைங்க நா இத்தனைக்கு இங்கேதா இருக்கே
ம் நடந்து உள்ள போனா அப்டி அது சூப்பரா இருக்கு அப்டியே நடந்து போய் அந்த மார்னிங் அதுவு வந் போகுபோது இருக்கிற ஒரு அந்த சவுண்ட் எல்லா சூப்பரா இருக்கு நீங்க இருக்கீங்க போய் பாருங்க அங்க நெறை குட்டி குட்டி ஃபால்ஸ் இருக்கு
குட்டி குட்டி ஃபால்ஸ் இல்லயா ஆ ஆ இல்ல ஃபால்ஸ் மூணு ஃபால்ஸ் இருக்கதெரியு ஆ ந மூணு பால்ஸு நிறையா வாட்டி போயிருக்கே சிவன் கோயி எனக்கு தெரிஞ்சு பெரியா இது என்னது ஆ மேல பாத்தீங்கன்னா வைங்களே இந்த சாமி இருக்கு பெரிய சாமி இருக்கு அங்கதா கிடா வெட்டி எடுத்துட்டு வருவாங்க அதெல்லா தெரியுங்களா
ஆ அந்த இது கொல்லிவாய் இதுக்கு போயிருக்கானே அந்த கோழி எல்லா வந்து இது பண்ணுவாங்களே கருப்ப சாமி இதுவா
அது வந்து கருப்பு சாமி இல்ல பெரிய சாமி
ஆ அது கருப்புசாமி மாரிதா இருந்தாங்க ஆ அங்க போனோ ஃபுல்லா கோழி வந்து பாத்தீங்கன்னா
கெடா வெட்டுவாங்க ஆ அதேதா அதேதா அதேதா
ஒ செந்தத்துல சொல்லி வச்சிருந்தாங்க ஏதே காட்டுக்குள்ள ஒரு இதுக்கு பதுங்கங்கள் போன மாரி ஒரு ஃபீல் ஆயிச்சு அதுக்கப்றோ போய் பார்த்தா ஃபுல்லா வந்து சில கோழி எல்லா உயிரோடு துடிச்சுட்டு இருந்துது
ஆமா அங்க இந்த மாரி செய்வன வச்சவங்க இந்த இதெல்லா வந்து அதுல குத்திருவாங்க
அ எங்க எங்க எங்க சித்தப்பா என்ன பண்ணாருன்னா அவரு சும்மா இந்த அ சமூக வலைதளத்துல ஃபேஸ்புக்லா வந்து வீடியோ போடுறாலு அவரு என்ன பண்ணாரு அந்த கோழி கிட்டெல்லா நின்னு உள்ள போய் வீடியோ எடுத்து போட்டார் மனுஷனுக்கு செமம ஜொரொ ஒடம்பு முடியாம போயிட்ச்சு
ஆமா இல்ல எங்களுக்கு அது வந்து பாத்திங்கன்னா இதுன்னு சொல்லுவாங்க கொலதெய்வன்னு சொல்லுவாங்கள
ஆமா ஆ
காவல் தெய்வொ எங்களுக்கு மாசி பிரியாணந்தான் மேல இதுதா அங்க போவோ நீங்க இப்ப சிவன் கோயில் இருக்குங்கிறீங்க ஏ நானே இது வரிக்கு போன
நீங்க சொல் நீங்க செர்ச் பண்ணி பாருங் அது இருக்கத்துலே ரொம்ப பழமையா வந்த சிவன் கோயில் சொல்லிருந்தாங்க மேல போம்போது எல்லா எல்லா டூரிஸ்டுக்கு தெரிஞ்சிருக்கு பக்கத்திலே வந்து பாத்திங்கன்னா ஃபால்ஸ் இருக்கு அந் அப்டின் நடந்து போற மாரி இருக்கு கிட்டதட்ட ஆமா ஒரு கிலோமீட்டர் ஒன்ற கிலோமீட்ரு
அந்த அளவுக்கு நா போனப்ப பேமஸா இருக்கு இப்ப நீங்க சொன்னதுத ரொம்ப எனக்கு தெர்ல போயிருப்பே ஆனா தெர்ல எனக்கு நாவகொ இல்ல
ம் நாங்ளு ரெண்டாயிர்த்தி இருவத்தி நாலு அந்த எண்டுல தா அதுமாரி தா போனோ
நா எனக்கு பக்கொ ஊர்ல பாத்திங்கன்னா எங்க வீட்டுக்கு அதுக்கு பாத்திங்கன்னா கீல்ஸ் ஏர்றதுக்கு
ம்
பத்து கிலோமீட்ரு தா வரு பத்து கிலோமீட்ரு கூட இருக்காது அவ்ளொதா அதுல இருந்து நாலா வாரத்துக்கு எப்பயாது திடீர்னு பிளான் பண்ணா கொல்லிமல பிளான் பண்ணி பிளான் பண்ணி போவோ
ம் அது உண்மையா சூப்பறாங் இது அதுக்கப்பறொ அந்த எடத்துல வந்து இந்த
ஃபால்ஸ் ஆ ஆகாதுகா நூத்தி பதினெட்டு படிக்கட்டு கீழே எறங்கி போறது அது போயிருக்கிங்ளா
ஆகாய கங்க நூத்தி பதினெட்டு படிக்கட்டா
கீழ எறங்குறது
ஃபால்ஸ்ஸு கீழ எறங்குனா ஃபால்ஸ் இருக்குமே அதுவா
ஆ கீழ எறங்கி கீழ எறங்கி போனீங்ளா
இப்ப நம்ப கீழ எறங்கி போறொமா படிக்கட்டு கீழ எறங்கி போறோமா
ஆ ஆயரெத்து ஐநூறு படிக்கட்டு எறங்கிருப்பீங்க
அத தெரியல அது நல்லா எப்டி வியூ பாயிண்ட்ல்லா இருந்தது அங்க
வியூ பாயிண்ட்டு ஆமா வியூ பாயிண்ட்டு இருக்கு ஆனா கொஞ்சொ கீழ எறங்குனிங்கனா ஆனா வந்து மேல ஏற முட்யாது செங்குத்தா இருக்கு படிக்கட்டு
ட்டீங்களா படிக்கட்டு கொஞ்சொ பெருசு பெருசா இதுவா பள்ளமா இதுவா செங்குத்
பள்ளமா செங்குத்தா எறங்குனிங்களா ஃபுல்லா ஆயர்த்தி ஐநூறு படிக்கட்டு எறங்குனிங்ளா
அது எறங்கிட்டுக்கு அப்பதா வந்து அதுக்கப் தூரத்துல ஃபால்ஸு குளிச்சவுங்களுக்கு ட்ரெஸ் மாத்துற எடொ அதெல்லா இருந்
ஆ ஆ அது இருக்கு அது வந்து மூனு ஃபால்ஸ்லயுமே இருக்கு ட்ரெஸ் மாத்துற எடொ எல்லாமே இருக்கு லேடிஸ்க்கு அதெல்லா குடுத்துருப்பாங்க
ஆமா அந்த எடொல்லா இருந்தது அப்ப வந்து பாத்திங்கன்னா தண்ணியு நல்லா இருந்தது கை சங்கிலி எல்லா இருந்தது இரும்பு சங்கிலி எல்லா
ஆமா அது எதுக்குன்னா ஒவவொருத்தரால கீழே இறங்கி ஏற முடியாதுல்ல
ம் அந்த ஃபால்ஸ்லயே வந்து இரும்பு சங்கிருந்தது
அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அத தாண்டி நீங்க வெளியே வந்துரக் கூடாது சப் ப்போஸ் இதாச்சுன்னா அப்பிடின்னா அதுக்கோசரம் போட்டுருக்காங்க மூணு ஃபால்ஸுமே நல்லா இருக்கும் தண்ணி
அங்க போறபோக்குல அப்படியே ஒரு பால்ஸ் பார்த்தோம் ம் எனக்கு வந்து இருக்கத்திலயே அந்த சாமி கோவில் தான் அந்த கோ கோழில இருந்தது இல்லையா அதுதான் கோவில் ஆமா மாசி தெரியுமா அந்த இதுதான் வந்து வித்தியாசமா இருந்த இது வரைக்கும் பார்த்ததே கிடையாத மாறி ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா
ஆமா ஃபீல்லு தான்
ஆமா அதுக்குல டிஃப்ரெண்டா இருந்தது அப்ப என்னடா இது ஏன்னா எல்லா கோயில் சில கோயிங்கலாம் வந்து செத்து போச்சு நெனச்சா உயிர எலாம் வருது
செத்து ஆமால அது செத்து போயிருக்கு ங்க என்னங்க இப்படி சொல்றீங்க
ஆமா செத்து கழத்துல சிலது வந்து பாத்தீங்கன்னா துடிச்சு அ லேட்டா இறக்கறதுக்குெல்லாம் இதுவதுல ம் லேட்டா ஆகுது இல்லையா அது வந்து நானும் உத்துத்த ஒரு இதுல பார்த்தா அசைவா இருக்காமே இருக்கு நான் அத ஆராச்சி அப்பின்னு நின்னுங்க தங்க வீடு எடுத்து பார்த்த கண்ணு ஒரு இதுவா இருக்கிற மாதிரி இருக்கு அச்சுவல பாத்தா சிறக்கு வந்து அந்த இது வச்சு சேரி அப்பதான் ஓகே
னால ஒரு சமயம் லைட்ட ஆடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும்
இல்ல இல்ல நான் பாத்தேன் அத நேராவ பாத்தேன்
குத்தனாங்களா
குத்துல அது நாங்க போகும் போதே ஏதோ பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புற எல்லாரு போனாங்க ஆக்சுவலி பாத்தா அது வந்து உயிரோடு சுத்தின்னு கிடந்தது ஐ மீன் வந்து கு கொத்தும் போது உயிரோட அந்த இதுல இருந்தது என் பொறுமையா
கட்டி போட்டு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் எடுத்து குத்திட்டாங்க
அதுதான் நெனக்கிறேன் அதுதான் நினைக்கிறேன் அது தெரியல நமக்கு பாத்தா அது உயிர் இருந்தது அடியாத்தி இது என்ன உயிருந்தது அப்படின்ட்டுட்ட கம்முனு வந்ட்டு வரல் வரல வர இல்லல அந்த இப்ப துடிச்சு துடிச்சி கொஞ்ச கொஞ்சமா உயிர் போகும் இல்லியா அதுதா எனக்கு அதெல்லாம் பாக்கும்போது அடப்பாவிங்கள ஒரேடியா பொறது வேற துடிச்சு துடிச்சு இது சாவத்து வேற யே சரி அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறா தான் கேக்கும் பொழுது இந்தமாறி வந்து பில்லி சுனியம் வைக்கிறாங்க அந்த இது அல்லா எடுக்குது கழுப்பு எடுக்குது அதெல்லா சொன்னாங்க ஆனா கோவில் சாமி சுப் சூப்பறா இருந்தது ஆ கருப்பு மை அந்த இது ஆமா புடிச்ச மாறி இருந்துச்சு
குடிசைல சாமியே இருக்காது விளக்குதா இருக்கும்
இல்ல ஏனமோ சாமிதா த பெருச இந்த இவ்வளோ பெ ம் மா மணி மணியா தொங்கு இதுவாச்சா
அது இந்த சைடு வந்து ஒரு மாசிபரியனு கோயில் இருந்திருக்கு சைடுல அந்த ஏதோ குதிரை இந்த மாறி இருந்திருக்கு
ம் குதிரந்துதான்
ஆ அ அப்டியே நேரா போனீங்கனா குடிச மாரி ஒன்னு இருந்துச்சுங்ளா அதுக்குல்ல வெறு வெளக்குதா இருக்கு
வெளக் இருந்துச்சு எதோ சின்னதா இருந்துஸ்
எதுமே இருக்காது அது விளக்குதா சாமியே மாசி பெரியண்ணனுக்கு
ஓ அம்மாவாசைக்குலா பேமஸ்ஸு சொல்லிட்ருந்தாங்க
ஆமா அங்க பாத்தீங்னா இதெல்லா சொல்லுவாங்க பேய் ஓட்ற து சொல்லுவாங்கள இந்த பேய் ஓட்றது அது நீங்க போய்ட்டே இருந்தீங்கனா பழகிருக்கு திடீர்னு நீங்க சென்னைல இருந்து நீங்களா பேய் ஓட்றது பாத்தீங்னா ஒரே நாள்லே நீங்க இதாய்வீங்ளோ ஓட்ட போய் தீவிரோ வந்துருவோன்றது
ஆ இதெல்லா நா இதெல்லா நா ஆர்வமா பாப்ப நல்ல வேல நைட்டு நம்மளுக் போகலையா அப்டின்ட்டு சந்தோஷோ
அதுலா ஓட்டுவாங்க அப்புறோ நெறையா மேலதா ஆனா மேல நீங்க கோழி குத்துனத பாத் தீங்க கெடா வெட்டினதுலா பாத்துருக்கிங்ளா
அப்போ வந்து நாங்க சாதார்ண வாழ்ந்த அது போலதா போயிர்ந்தோ
ஓருவா
எந்த ஒரு பிளானு இல்லாம எல்லா சும்மா போலா அப்டின்ட்டு வேன் வச்சுட்டு அந்த ஃபால்ஸூ குளிச்சிட்டு அப்டியே வந்து இந்த சாமி பாத்துட்டு அப்புடியேவு பழணியாண்டவர பாத்துட்டு
பழணியாண்டவரு எங்க இது க்கு வந்தீங்ளா பழனி ஆ பழனில இருந்து அப்டியே இது க்கு போய்ர்ப்பீங்களே கொடைக்கானலு
ஆமா கொடைக்கானல் போய்ட்டுதா வந்தோ கொடைக்கானல் வரும்போதா வந்து பழனி இங்கு சாமி பாத்துட்டு
ம் ம் அது ஓகே தா உங்குளுக்கு
ம்
அந்த இதுக்கு அது நல்லா இருக்கு
ம் அந்த க வெயில் நேர்த்துல இங்க வந்து ச அடி அடிங்கு அடிச்சுது சும்மா வெயிலு அங்க போனதுக்கப்புறோ ஜில்லுனு ஒரு கிளைமேட் பாத்தோனே சூப்பரா இருந்தது
ம் அந்த மாரி ஏரியானா ஆனா எனக்கு வந்து இது தூரோ கொடைக்கானல் தூரோ
ஆ
ஆனா எனக்கு கொல்லிமல பக்கோ ஆனா எங்க ஊருக்காரங்க எல்லா எங்க போவாங்கன் பாத்தீங்னா எல்லா கொடைக்கானலுக் தா போவாங்க ஏனா இங்க போய் போய் எல்லா சலு ச்சுகுரு ஆனா அங்க இருக்கிறவ்ங்க பாத்த நெறைய பேரு டூரிஸ்ட் கொல்லிமல கொல்லிமல எப் புடி போறது சொல்லுங்க கொல்லிமல எப்புடி போறது சொல்லுங்க வழி சொல்லுங்க நெறையா பேரு கேட்டு கேட்டு வருவாங்க
கொல்லுமலனாலே அந்த ஹில்ஸ் தான பேமஸ்ஸு அந்த அப்டியே அந்த எ வளைவு நெழிவு நெளிஞ்சுனு போவோ ஆ அப்புடி வளஞ்சு தெர்வ நா வீடியோல பாக்குமோதா அதுக்கப்புறோ பாத்தா செரி இந்த வளைவ பா்க்கலான் நெனச்ச தூங்கிட்டே கடுச்சுல பார்த்தா கால்ல என்ச்சு வந்து இது பண்ற ஓ தூங்கிட்டே கடந்த எல்லாரு வாங்க எறங்குங்க எறங்குங்க ஃபால்ஸ் வந்துர்ச்சு எறங்குங்க அப்புடின்றாங்க ஆமா அதுக்கப்
அது செம ஃபீலிங்கா இரு அதுவு இந்த இந்த மாரி டைமுக்குலா நீங்க போ கூடாது டெயலியு டைமு்க்குல்ல போனீங்கனா அறிவியல் இருந்திருக்காது கொஞ்சோ அதாவ்து வெய் யிலு இல்லாம மழையு இல்லாம கொஞ்சோ நார்மல் டைம்ல போணீங்கன் வைஙளே அந்த எடமே நல்லா முடிங்கா இருக்கு ரெண்டாவது வந்து ஒரு எப்டி சொல் குளு ஃபுல்லா பச்சப்பசேறுன்ட்டுருக்கு இந்த நேரத்துக்கு போனீங்கன்னா வச்சு கோங்ளே எவனோ ஒருத்தே பத்தி வுட்டு போயிடுவாங்காட்ட
அய்யயோ
பத்துட்டு பதுனாறுனா எருஞ்சு போயிருல க ப
அவனுங்ல்லா கொழ்த்த தேவ இல்ல இது அடிக்கிற வெயில்ல அதே தானா கொழ்ந்துக்கு
ஆ அ அது வேணா உண்மதாங் அப்டிதா இருக்குது ஆனா அங்க அந்த அளவுக்கு வெய்யி இருக்காது கொஞ்சோ இன்னு கொஞ்ச கம்மியா இருக்ணு வைங்களே வேக்காது அவ்ளோதா அந்த மாரிதா இருக்கு மிச்சபடி பாத்தீங்ன்னா அதுவே அந்த டைம்ல போனா சூப்பரா இருக்கு நல்லா குளுரு நீங்க ஸ்வெட்ரு போடாம அந் மலயே ஏற முடியாது
ம் அதுதா அதுக்கப்ற தா
சேர் ஒரே நிம்ஷோ இது பண்ட்டு கூப்ட்டுங்ளா கட் பண்ட் அ அ